என்னடா ப
நா வந்து சாப்பிட்டு ஒக்காந்துருக்கே சும்மா என்ன பண்றன் தெரியாம எக்ஸாமுக்கா அதா மாடிலோன் மட் டு எதோ பாத்திருக்கே
உம் உம் நானு எதொ சும்மா பாத்துருக்க
மாடில் ட்டு ம்
பெத்ததும் பாக்ல
மாடேல் டூ மாடேல் த்ரீ அதா பாத்திருக்கியா
ஹூ ஹு
மாட ஒன்தா பாத்திருக்கியா நீயு
ம்
ஓகே
நேத்துக்கால் பண்ண ஏன்டா எடுக்கல நேத்து நைட்டு
நேத்து நீ என்னடா நீ எப்ப காலடிச்ச நீ
ஒரு பன்னெண்ட்ரைக்கு ஆஹ்
ஆஹ் ஒரு மணிக் நைட் எவனாது து எடுப்பானா சொல்லு
அப்பறொ அது அயோத்தி எக்ஸ்பிளிம் எதோ ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்றோ
எதாது ஒன்னு படிக்கலாங்கரியா
ஆமாடா
உம் ம்
நீ வந்து தேர்டு மாடல் ல்ல எதோ ஒரு இம்பார்டன்ட் அ முக்கியமான ஒரு கேள்விய சொல்லி குடுபாப்ப
உம் ம் ம் ப்ப வந்து நம்ம அதுக்கு போறதுகு பதுலா மாடியல் ஒன்னுல வந்து ஒரு கொஷ்டின் இருக்கு என்னதுனா வந்து இ நா பாக்குற க்கு ஒனக்கு எதாது
டேய் இந்த அயோட் எதோ நியூமரிக்கள் ப்ராப்ளம் ச்சிருக்கா எது இல்ல
ப்ராப்லம்ஸ்ல்லா எதுவு வராது
ம்‌ ஓகே
ஃபுல்லாமே வந்து தியரிதா ம் அப்றோ
அ இன்னிக்கி பாக்குணு உக்காந்து படிக்கிணு பயமா வேற இருக்கு
ஆமாமா அது கொஞ்சோ இது கூட பரவால்ல எதாவது கொஞ்சமாவது தெரியு அடுத்தது ஒண்ணு இருக்கறது ரொம்ப பயோ இல்லல்ல டச்சே பண்ல ஆமா
ஹ ஆஹ
நீ சாப்ட்டியா
ஒரு கால ஜுஸ் ஜுஸ் சரி மேரேல போய் குடிச்சிட்டு வந்த நானாந்தா வெளிய போயிருந்தாப்படி வரும்போது ஒரு ஆ நானு அண்ணாவுந்தா
சேர் செரி
அரேபியன் டேட்ஸ் குடிச்சிட்டு வந்தோ நல்லா இந்துச்சு ஆப்பிள், டேட்ஸ்ல்லா போட்டு
ம் ஹும்
ஒவ்வொரு வாட்டி மாறி வரும்போது ஒரு
ஓர் ட்ரே டைப் பண்றது
ஆமாரமா ப்ளூ டைமண்ட்டுன்று இரு கொண்டோ நல்லா இருக்குன்டா அது கிரேப்ஸ் மிக்ஸ் பண்ணி
ப்ளூ டைமண்ட்டா
ஆ அது பேரு ட்ரிங்க் பேரு
நா
இந்த மில்சேக்கோட பேருதா ப்ளூ அது கரெட்டா தெர்ல கிரேப்ஸ்சு சம்திங் அந்த மாரி ஃப்ரூட்ஸ் போட்ருப்பாங்க
சேரி சேரி
நல்லா இருக்கு நீயு ட்ரை பண்ணிப் பாரு
நா
ஐ ஓ டி ல ஹடூப் சிஸ்டம்தான சன்ன
ஹடூப்பா ஆமா ஹடூப்னு எவனோ ஒருத்த கேட்டா விடி அத அப்ற போவோ
ஆ ஹார்டுவர் சிஸ்டமுன்னா என்னன்னா எனக்கே ஒன்னு தெர்ல ஒரு அது
லாஜிக்கல் டிசைன் பாத்தியா
ஹ் சும்மா சொல்லு மரொ சும்மா பாத்த
லாஜிக்கல் டிசைன் அப்படின்னா வந்து அதுல ஒரு மூணு இருக்குடா ஃபங்ஷ்னல் பிளாக் க கம்யூனிகேஷனல் மாடல் கம்யூனிகேஷனல் ஏ பி ஐ சொல்ட்டு ஒரு மூணுருக்கு
ஆஹ்
ஓகேவா அதுல வந்து பங்க்ஷ னல் ப்ளாக் அப்டின்னா வந்து டிவைஸ் பிளாக்கு கம்யூனிகேஷன் பிளாக்கு
உஹம்
அதெல்லா வருது டிவைஸ் ப்ளாக் கம்யூனிகேஷன் பிளாக்கு சர்வீஸ் பிளாக்கு மேனேஜ்மெண்ட் பிளாக்கு செக்யூரிட்டி அப்ளிகேஷன்னு அதாவது பிளாக்குங்கறது வந்து ஒன்னு இல்ல அது இந்த இது ஒரு டைக்ராம் மாரி உனக்கு இருக்கோ அங்க
உம் உம் உம்
புரியுதா அந்த டைகிராம்ல இருக்கற எல்லாமே பிளாகுன்னு போட்டு எழுதிக்கணும் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி டிவைஸ் அது எல்லாமே பிளாக்குன்னு போட்டு எழுதிக்கணு அதான் வந்து பன்க்ஸ்னல் பிளாக்
ஓகே
இப்ப வந்து கம்யூனிகேஷனல் மாடல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு நாலு இரு நாலு கம்யூனிகேஷன் இருக்கு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒன்னு
பப்ளிஷ் சப்ஸ்க்ரைபே புஷ்புள்ளே எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பேரு ஆமா
இப்ப வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பானுங்கறது வந்து பாத்தீனா கிளைண்ட் வந்து ரெக்வெஸ்ட்டு சென்ட் பண்ணி சர்வர் வந்து ரெஸ்பாண்டு சென்ட் பண்ணுறதுதா வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பாண்டு
ஆஹ
அது வந்து ஸ்டேட்லெஸ் கம்யூனிகேஷன்னு எப்டி இருக்கும்னா வந்து அது ஹச் டி பி கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும்
ஆஹ்
இப்போ புஷ் பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் ங்கிறது வந்து பாத்தினா அது வந்து பப்ளிஷர் வந்து சென்ட் பண்ணுவாங்க நடுவுல வந்து புரோக்கர் இருப்பான் அவே வந்து இந்த டேட்டா வந்து மேனேஜ் பண்ணுவா அதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கரைப்ன்ற சப்ஸ்கிரைப் வந்து ரிசீவ் பண்றது ரிசீவ் த டேட்டா சந்த புரோக்கர் அது வந்து எப் என்னா ப்ரோட்டோக்கால் படி போகோன்னா எம் யூ டி டி னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு மெசேஜ் க்யூ டெலிமீட்ரி டிரான்ஸ்போட்டா ஏதோ ஒன்று வரோ
ஆஹ்
அப்புறோ புஷ்புல் அப்டின்னு பாத்தேன்னா வந்து ஒரு டேட்டா வந்து ப்ரொடியூசர் இருப்பாங்க கன்சியூமர் இருப்பாங்க ப்ரொடியூசர் வந்து புஷ் பண்ணுவாங்க டேட்டா டேட்டா வந்து க்யூ புஷ்புல் நாலே க்யூ மூலியமதா ப்ரோக்ரெஸ் ஆவு
செரி
ஓகேவா புஷ் புள் மாடல் வந்து கியூ மூலியமா ப்ராசஸ் ஆகும்போது அங்க ரெண்டு பேர் இருப்பாங்க இப்போ வந்து எப்படி பப்ளிஷர் ஆ பப்ளிஷ் சப்ஸ்கிரைப்ல வந்து பப்ளிஷு ப்ரோக்கரு சப்ஸ்கிரைப்பரு இருப்பாங்க அந்த மாரி புஷ்புல்ல வந்து ப்ரொடியூசர் கியூ கன்சயூமரு ப்ரொடியூசர் வந்து டேட்டா வந்து கியூல வந்து புஷ் பண்ணுவாங்க கன்சியூமர் வந்து டேட்டாவ புல் பண்ணு கியூல இருந்து புல் பண்ணிறோ
ஆஹ்
இது எக்ஸ்க்ளூசிவ் பேர் அப்டின்னா வந்து டைரெக்ட் கனெக்ட் பிட்வின் டூ டிவைஸ் ஒரு ரெண்டு டிவைஸ் இருக்கோ வெச்சுக்கோயே டேரெக்டா கனெக்ட் பண்ணிக்கு இப்ப ஒரு ரெ போஸ்ட் வந்து செண்டட் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கன்ஃபார்மாக வந்தே ஆகணும் அந்த மாரி ஒரு மெசேஜ் ப கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு போகுது அப்படின்னா சர்வர்லந்து கிளைண்ட்டுக்கு வந்துரும் கனெக்க்ஷன் வந்து க்ளோஸ் ரெக்வஸ்ட் ஆகுது அப்படின்னா கனெக் க்ஷன் ரெக்வஸ்ட் ரெஸ்பாண்ட் கனக்க்ஷன் க்ளோஸ் ரெக்வஸ்ட் ஆகுதுனா கனெக்க்ஷ ஷன் க்ளோஸ் ரெஸ்பாண்ட் ஆகனும் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்டு க்ளைண்டஸ் சர்வரு அது எல்லாமே வந்து எக்ஸ்களூசிவ் பேர் ஒரு இது போச்சுன்னா இன்னொரு இது ரிசீவ் ஆகணும் மல்ட்டிப்புள் டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ டிவைஸ் அதாவது வெப்சாகட் கம்யூனிகேஷன் வெப்சாகட் கம்யூனிகேஷன்னா உனக்கு என்ன தெரியும்
ஓ ம்
வெப்சாகட் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து பாத்தன்னா வந்து ஸ்டேட் ஃபுல்லு அதாவது ஸ்டேட் ஃபுல் ஸ்டேட் லெஸ்னு ஒரு ரெண்டு இருக்கு ஸ்டேட் லெஸ்ஸூன்னு பாக்கும்போது வந்து வந்து பாத்தன்னா வந்து உனக்கு சர்வர்ல வந்து டேட்டா ஸ்டோர் ஆகாது ஆன ஸ்டேட் ஃபுல்லுல வந்து சர்வர் வந்து டேட்டால செரி டேட்டா வந்து சர்வர்ல ஸ்டோர் ஆகும் ச்சு புரியுதா
வெப்சா கெட்டன்னா ஒண்ணும் இல்ல இது போ ரியல் டைம்ல கம்யூனிகேஷன் பண்ண யூஸ் பண்றோம்
அது அது வந்து பாத்தீன்னா வந்து உனக்கு வந்து சர்வ சர்வர்ல வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் ஓகே வா ஆனா வந் உனக்கு வந்து ரெஸ்ட் ரெஸ்ட் எப் பீஸ்ன்னுயிருக்கு பத்திய ரெஸ்ட் ஏ பீ ஐஸ் அது வந்து சர்வரில வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது
ஓ ஓகே ஓகே
ஓகேவா அது அதுதான் வந்து இது ரெண்டு இதோட வித்தியாசமே அதாவது ரெஸ்ட் ஏ பி ஐஸ்னு ஒன்னு இருக்கும் வெப்சாகி டேட் ஏ பி ஐனு ஒன்னு இருக்கும் ரெஸ்ட் ஏ பி ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா அ அது என்னமோ பண்ணி ஏதோ பெருசு சொன்னாரு அதல்லா நமக்கு தெரியாது
பர்சன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்ஸ்
இருக்கா
ஆ
எதுல இருக்கு ரெக்வெஸ்ட்
ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்பர்
ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட்
ஸ்டேட் டிரான்ஸ்பர்
டிரான்ஸ்பரா அது கரக்டா தப்பா தெரியல டா அது எதுக்கு எழுதிக்கிட்டு சும்மா நார்மலா ரெஸ்ட் பேச தின் போட்டுட்டு அப்புற மேட்டு வெப்சாகிரி பீஸ் போட்டுக்க வேண்டிதா ரெஸ்டியேட் ஏர்ச்னா ஸ்ரீ டி பி ப்ரோட்டோக்கால் படி போகு ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால்
உம் உம்
அது அப்புறமேட்டு இது வந்து என்ன பண்ணணும்னா வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல்லதா போகு ப்ரோட்டோக்கால் என்ன யூஸ் பண்ணனுனா ஸ்ரீ டி பி ரெவஸ்ட் ரெவஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல் யூஸ் பண்ணனு ஸ்டேட்லஸ் கம்யூனிகேஷனா இருக்கு
ஆ
அவ்ளோதா இப்ப வந்து அடுத்துதது பாத்தீனா வெப்சாக்கெட் வெப்சாக்கெட்ல வந்து பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன்
உம் உம் உம்
ரியல் டைம் கம்யூனிகேஷன் நடக்கிறதுதா இது நீ சொன்ன மாரி
டூ வே கம்யூனிகேஷன்
கேஷன் ஃபுல் டியூப்ளக்ஸ் தம் கனக்ஷன்
ஆமா எஸ்டடிபி வந்து ரெக்வெஸ்ட் ரெஸ்பா ரெஸ் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்று இருக்கு இத டைரக்ட்டா பண்ணிக்கலா அது ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் வா ஆ இது கூடதா ஆமா கரெக்டுதா
டூ வே கம்யூனிகேஷன் அதுக்கப்புறமேட்டு தெ அண்ணமோ வருமே ஆஹ் இப்ப ஒரு அப்ளிகேஷன் குடுக்குறான் அப்படின்னா அது நீ எப்படி எழுதுவ ப்ச் ஒரு டொமைனாவ் பைவ் ஓட்டினு ஒண்ணு குடுக்குறான் அப்படினா நீ அத எப்படி எழுதுவ
ஹெல்த் கேர்ல தனியா ஸ்மார்ட் போன் தனியா அப்படியா அப்ப ஸ்மார்ட் போன்ல இல்ல அதா ஹெல்த் கேர்ல பாத்தா அந்த ஸ்பெசிபிக் தயோட்டின் எங்க யூஸ் ஆகுதுனு எழுதுவ ஸ்மார்ட் போன்ல ஸ்மார்ட் வெஹிகிள்ஸ்ல ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஸ்மார்ட் சிட்டீஸ் அதா நாமளே இனி டாபிக்ஸ எப்பய மா போவண்டிதா
அப்டிங்கிறியா
உம் அப்ளிகேஷன்ஸ் கேட்ட ரொம்ப ஈஸிய எழுதிடலா மோஸ்ட்லி என்ன நாம கத அடிக்கிறதுதா அது பிரச்சனல்ல அப்ளிகேஷன்ஸ் நாம எழுதறது தாநடா
அப்ளிகேஷன் நம்ம எழுதிக்கலாம நீட்டா பிரசன் பண்ணுலா பட் பட் அது ஓரளவுக்க நமக்கு ஓரளவுக்கு நாலேஜா தெரியணுல்ல அதனால கேடா வேற ஓன்னுல
உம் ஏ என்னனு எழுதுவ அப்ளிகேஷன்ஸ் ல
அதான் தெரியாம உங்கிட்ட கேட்டே சரி அததான் போடுவோ அதையு போட்டு பாப்போ அது அதுக்கப்புறமேட்டு அந்த இது பாத்தியா ஷின் மேக்கா இருக்கா என்ன
ஆஹ ஜி சேட்ல போட்டுக்காலா
ஆஹ் அந்த கொஷின் மார்க்குளயே போல முதல்ல இதை பாப்போம் இதுல ஏதாவ டவுட்டா இருந்தா
செரி ஓகே பாரு
அதுக்கப்புறம் போன் அடிக்கிறேன் ஓகே வா ஓகே ம் பாய் பாய்